வணக்கம், எ நல்லாரு கே, நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி, என்ன பண்றீங்க தோழி?
நா சும்மாதா இருக்கே, நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சாப்டுட்டுருக்கே தோழி, தோழி கொழந்தை அழற சவுண்டு கேட்குதுங்க தோழி
ஆ ஒரு நிமிஷ ஒரு நிமிஷோ பக்கத்து வீட்டு கொழந்த இப்ப தோழி இப்போ
இல்ல தோழி இப்ப சவுண்ட் இல்லைங் தோழி
ஆ என்ன சாப்ட்டீங்க
தோழி சாதம், சுரக்கா கூட்டு, கோவக்கா பொரியல் தோழி
ம் சேரி சேரி நா வந்து எனக்கு ஒடம்பு சரியில்ல ஃபீவரா இருக்கு அதாலே ரைஸ் சாப்ட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல
கஞ்சி கூட குடிக்கலா தோழி
ஆ அதனால இப்ப ஒரு காஃபியு பிரெட் சாப்புட்லான்னு
என்னாச்சுங் தோழி
என்னன்னு தெரில ஓவர் கோல்டா ஃபீவர் வர மா வந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தே
ஆ
நேத்து கொஞ்சோ ஓகேவா இருந்துச்சு இன்னைக்கி சுத்தமா முடியவே இல்ல
ஆ
அப்டியோ சோர்வா இருக்கு அப்டியே தூக்க தூக்கமா வருது
ஆ
ம்
கொஞ்சோ சுடு தண்ணி அந்த மாரி ஏதாச்சு குடிங்க தோழி
ம் அப்டிதா தோழி குடிச்சுட்டே இருக்கே
ஆ
முடில இப்ப எனக்கு இருக்கு இருக்கிறதாலே எ கொழந்தைக்கு கூட அது எஃப்பெக்டாயிருச்சு அவுங்களுக்கு கோல்டாயிச்சி
ஆ
ம், அவங்கள பாத்துக்கவே இப்ப கரெக்டா இருக்கு
க பாத்துக்க கரெக்டா இருக்கு, ஆமா தோழி கரெக் ட்டுதா ஏன்னா நீங்க சின்ன கொழந்தையா தோழி
ஆ இப்பதா நியூ பார்ன் பொறந்துருக்
ஆ அப்போ கண்டிப்பா வரு தோழி அ அதுதா நம்ப ம் தவிக்கவே தவிர்க்கவே முடியாது தோழி
ம்‌, ம்
ஒன்னு பிரச்சன இல்ல தோழி உங்களுக்கு நல்லாயிடுச்சினா கொழந்தைக்கு நல்லாயிடு தோழி
அப்டியா, அதுதா பயமா இருக்கு
நல்லா கொஞ்சோ ஹெல்த்திய சாப்ட்டிங்கன்னா கொழந்தையு நல்லாயிடும் தோழி
செரி தோழி செரி தோழி
கஞ்சி கூட குடிக்கலா தோழி அரிசி வறுத்து ம், கு குடிச்சிங்கன்னா கொஞ்சோ ஸ்ட்ரென்த் கொழந்தைக்கு ஸ்ட்ரென்த் வரு
அது எதுவுமே பிடிக்கமாட்டுது சாப்டவே
ம்
அதனாலதா எது எங்கம்மா செஞ்சு குடுக்குறேன்தா சொன்னாங்க என்னால சாப்ட முடிஞ்சாதான சாப்ட முடியு சாப்புணு அதல்லா நா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கே
ம்
ம்
உண்மதா தோழி நீங்க பாருங்க ஏதாச்சு இல்ல ஜூஸ் குடிக்க பிடிக்குதுன்னா பழச்சாறு ஏதாச்சு எடுத்துக்கங்க
ம் ஏங்க கோல்டு இருக்கு அதெல்லா குடிக்கலாமா
ஆமா ஆமா ஆ
ரொம்ப ஓவரா உங்களுக்கே தெரியு தெரியு வாய்சே சேஞ்சா இருக்கு பாருங்க
ஆமாங்க தோழி த நல்ல ஒரு மாற்றம் தெரியுது தோழி
ஆ அதுதா முடியல எனக்கே எனக்கே ஃபீல் ஆகுது செரி என்ன பண்றது
மாத்திரல்லா போட்டீங்கன்னா கொஞ்சோ நல்லா தூங்கி எந்திரீங்க தோழி
அதுதா இப்ப போட்டா தூக்க வரன்னு சொல்லிதா போடாம இருக்கே செரி பாப்பாவ தூங்க வச்சிட்டு சாப்ட்டு போட்டு தூங்கலா செரி அது வரைக்கு ஒரு ஒர்க் பண்ணிக்கலா கொஞ்சோ அப்டி
நல்ல விஷ்யோ தோழி தோழி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எப்டியு ஒரு வரோ ஆகு தோழி செரியாக
ஆ ஒரு வாரம் ஆகுமா
ம் சீக்கிரம்லா செரியாகாது
அந்த ஒரு வாரம் கொழந்தை இருக்கே அதுதா பாக்குறே நம்மளுக்கு நா ஒண்ணு இல்ல கொழந்தைக்கு கூட எஃபெக்ட் ஆகுதா எனக்கு அத கஷ்டமா இருக்கு
நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீவர் கொஞ்சோ செரி பண்ணீக்கங்க தோழி
ம் ம்
அது நீங்க சுடுத்தண்ணியே குடிங்க தோழி சுடு தண்ணியே குடுச் சீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சோ சீக்கிரோ இதாகு
செரி செரி தோழி அப்டிதா குளி குடிச்சுட்டே இருக்கே சுடு தண்ணி தா அது சுடு தண்ணி குடிச்சு குடிச்சு என்ன ஆகுது டேஸ்டுன்னு நம்மாளுக்கு தெரிய மாட்டது நாக் ஆ நாக்கெல்லா செத்து போன மாரி இருக்கு
க்கு ம் நீங்க நான்வெஜ்லா சாப்டுவீங்களா தோழி
ஆ அதெல்லா சாப்டுவே நல்லாவே
கொஞ்சோ ஃபீவர் நல்லா ஆயிடுச்சுன்னா அப்போ கூட நண்டு சூப் குடிக்க முடியாது அட்லீஸ் ஒரு வா ந்தா ஆகணு அப்பதா கொஞ்சோ ஏனா மாத்திரல்லா குடிச்சிரு ப்போ இல்லையா அதே வந்து நம்மளுக்கு ஹீட் ஆயிடு அப்பறோ இதேதா சாப்ட்டு ஹீட் ஆயிடு ரொம்பவு ம் ஃபஸ்ட்டு ஃபீவர் நல்லா ஆடுச்சிங்கன்னா உங்களுக்கு செரியா போயிடு தோழி ஒன்னு பிரச்சன இல்ல தோழி
செரி செரி தோழி சீக்கிரமா செரியாக ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க தோழி
எத பத்தியு நெனைக்காதீங்க தோழி மாத்திரைய குடிச்சிட்டு சுடு தண்ணிய குடிச்சிட்டு கம்முனு தூங்கிடுங்க
ம் ம்
நீங்களே நெனச்சுங்க நம்ம ஒடம்பு சீக்கிர செரியாயிடு சீரு செரியாயிடுனு ஏனா டாக்டர் என்ன மருந்து ஊசி என்ன போட்டாலு நீங்க சொல்றதுதா ஒடம்பு கேக்கு
ம் ம்
தன்னால ஹீழாயிடு கொழந்தைய பத்திலா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நல்லா ஆனிங்கனாலே கொழந்த நல்லாயிடு
இல்ல அதுதா எனக்கு கவலையா இருக்கு ஏன்னா
அதுக்கெல்லா கவலைப்படாதீங்க தோழி அதெல்லா சகஜோ ஃபீவரு கோல்டு எல்லாமே வரு தோழி நா இங்க பாருங்க இப்போ கொழந்தைக்கு நாம வராம நம்ம பாதுகாக்கவே முடியாது தோழி அது வந்தா தா வந்து குழந்தைக்கும் நோய் ஹியூமினிட்டி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தனக்குள்ள அந்த உடம்பு வந்து உருவாக்கு
ம் செரி செரி
ம் ஆனா கரெக்ட்டு தா நீங்க பயப்படுறது புரியுது ஏன்னா இப்பதான ஒரு மா சா தான ஆகுது
ம் ம்
ஒரு ஒரு ஆறுரேழு மாசோ எட்டு மாசனா உங்களுக்கு இதா இருக்கு இப் இப்போ ஒரு மாச பிள்ளியளுக்குனா கொஞ்ச கஷ்டமாக தா இருக்கு தோழி
ஏன்னா அவங்களுக்கு என்ன அதுலதா நேத்துதா நல்லா இருந்தாங்க இப்ப வந்து கண்லருந்து தண்ணி போயிட்டே இருக்கு கொன்னு கொன்னுன்னு இருக்காங்க ஐயோ நம்ம ஃபீட் பண்ணதாலதா இப்டி ஆகுதுன்னு ஒரு ஹில்டியா இருக்கு
நீங்க மத்த வ சமயத்தில வந்து கொழந்தைய தள்ளியே வச்சுக்கங்க ஏன்னா ஃபீவர் வர கூட வாய்ப் புருக்கு அதனால கொன் தள்ளியே வைங்க
செரி செரி தோழி உங்க பசங்கல்லா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி ஒருத்தர் வந்து பாத்திங்கன்னா பள்ளிக்கூடம் போயிருக்காங்க இன்னொருத்தர் என் கூட இருக்காங்க தோழி தூங்கிட்டுருக்காங்க
அப்படியா
ஆமாங் தோழி
நீங்க ‌லென்ச்லா என்ன கட்டி குடுத்தீங்க
நா வந்து இன்னைக்கு சா அதேதா தோழி சாதம் ம் சுரக்கா கூட்டு கோவக்கா பொரியல்லு ஆரஞ்சு பழ வந்து ஸ்நாக்ஸ்க்கு குடுத்தமுச்சே தோழி
ம் நா வெஜ் இதெல்லா சாப்பிடுவாங்கல்ல வெஜிடேபில்லா
சாப்ட்டு தா ஆகணு தோழி வேற வழியே அவங்களுக் இல்ல தோழி
இல்ல அப்டியே ரிட்டன் கொண்டு வருவாங்களானு கேக்கற
அப்டி கொண்டு வர மாட்டாங்க தோழி ஏன்னா காலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம் ஆ ஹெவியாலா இருக்காது தோழி பிரேக் பா காலை சுற்றுண்டியே வந்து லைட்டாதா குடுப்பே தோழி
ம்
என்னா ரெண்டு வாய் மூணு வாய் இல்லன்னா ஒரு ஒரு ஒரு அர கிளாஸ் பாலு ம் ம் அப்புற பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு பத்து பத்தரைக்கா பழங்கள் எதாச்சு இருக்கு பழம் இல்லன்னா இந்த மக்காச்சோளம் அந்த மாதிரி ஏதாச்சு இருக்கு தோழி அப்போ காலையிலந்து மதியான வர எது சாப்டாததுனால
ம்
கண்டிப்பா இப்போ டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கோ அத நீ சாப்டு தா ஆகனு வேற வழியே இருக்காது ஏன்னா பசிக்கு
ம் ஆமா ஆமா
அதனால நா வந்து சாத கம்மியாக போட்டுருவ தோழி கொழம்புல இருக்குற காயு பொரியல் காயு கொஞ்சோ நெறைய வெச்சு குடுத் -துருவே தோழி அப்ப அந்த பழக்க வந்துச்சுன்னா அது காய் சாப்பட்ற பழக்க வரு தோழி
சேரி சேரி அதா நல்லா பண்ணி குடுத்து அனுப்புறீங்க
ஆமாங்க தோழி எப்பயுமே காலையில வந்து அவங்க எட்டு மணிக்குல்லா போயிடுவாங்க தோழி எட்டு மணிக்கு வந்து என்ன ஒரு மூணு வாய் தோச நாலு வாய் தோச இல்ல சாதமேனா கூட ஒரு ஒரு அஞ்சு வாய் ஒரு நாலு வாய் சாப்டுவாங்க ஸ்பூன் அதுக்கு மேல் சாப்ட முடியாது
செரி செரி
அதனால ஸ்நாக்ஸ்க்கு வந்து பழங்கள் எது பழங்கள் போட்டாலு எது போட்டாலு கொஞ்ச நெறையவே போட்ருவ தோழி அதுக்கு கொஞ்சோ எனர்ஜி வருன்னு அப்றோ பன்னெண்டு பன்னெண்டரைக்குல்லா வந்து என்ன குடுத்துருக்கமோ அத சாப்பிட்டுதா ஆவனு வேற வழியே இருக்காது தோழி
செரி செரி நீங்க சொல்றதுல்லா எனக்கு நல்லா டிப்ஸ் மாரி இருக்கு தோழி ஃபியூச்சர்ல ஏ கொழந்தைக்கு நா ஃபாலோ பண்றே கண்டிப்பா
ஃபாலோ பண்ணுங்க தோழி சீக்கிரமே என்ன சொல்றது மூணு நீங்க நாள்ளா மூணு மாசத்துலயே ஊட்ட ஆரம்பிச்சட்டே தோழி
நா அப்படியா நா வந்து ஆறு மாசத்துகாக வெட் பண்ணிட்டு இருக்கே ஏன்னா இவங்க வந்து பொறந்ததே கொஞ்ச வெயிட் கம்மியா அத அதனால கொஞ்ச ஃபுல்லா ப்ளீட் பண்ணி நல்லா வெயிட் கொஞ்ச கெயின் ஆனதுக்கப்றோ சிக்ஸ் மந்தந்ல சேலட் எதாவது குடுக்கலா பியூரி மாரியா
நல்ல விஷய தோழி நல்ல விஷய தோழி தோழி நீங்க நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நல்லா மீனு சொறாப்புட்டு ஆட்டுக்கறி அந்த மூணு மாசத்துல வந்து தலகறி தருவாங்க அது தலகறி சாப்பிட்டா கொழந்தையோட தல நிக்கு ஸ்ட்ரென்து வரு நீங்க நல்லா சாப்டுங்க தோழி நீங்க ரைஸ் எல்லா கம்மி பண்ட்டு நெறைய முருங்கக்கீர எடுத்துக்குங்க அவ்ளோ முருங்கக் கீர அவ்ளோ நல்ல விஷ்யோ தோழி
அப்டியா எனக்கு கீரவே அவ்ளவா பிடிக்காதா நா இப்போ தா கொஞ்ச கொஞ்ச சாப்ட ஆரம்பிச்சிருக்கே ஏன்னா எனக்கு அது அப்படியே நெஞ்சிலே நிக்கு வாமிட் வர்ற மாரி இருக்குனு சொல்லி நா எனக்கு சாப்டவே மாட்டே கீரவே அதாலயே கொஞ்ச வெயிட் கம்மியாயிட்டாங்க போல அவங்க
கீர சாப்ட பிடிக்கலன்னா நீங்க வந்து சூப்பு கூட வெச்சு குடிங்க தோழி
ம் ம் செரி செரி தோழி
உங்களுக்கு சாம்பார் பிடிக்குன்னா அந்த சாம்பார்ல கூட முருங்கக்கீர கைப்பிடி தூவி தூவி விடுங்க தோழி
செரி செரி தோழி கண்டிப்பா
விட்டோனா நம்மளுக்கு உங்களுக்கு சாம்பார் சாப்புட்ற மாரி இருக்கு கொத்தமல்லி கறிப்பில சாப்பிட்ற மாரி இருக்கு தோழி
அப்படியா செரி செரி தோழி
அந்த மாரி பண்ணுங்க இல்ல முட்ட சாப்பிடுவீங்கன்னா முட்டைல அடிச்சி ஊத்தி சாப்பிடுங்க அந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கீர சாப்பிட்ட மாரி ஃபீல் ஆகாது தோழி
ஓ செரி செரி தோழி நீங்க சொன்ன டிப்ஸ் லா நல்லா உதவியா இருக்க கண்டிப்பா நா
நறைய பூண்டு சாப்டுங்க தோழி நெறைய சொரக்கா சாப்டுங்க சொறா புட்டு நா சொறா மீன் இருக்குல்லீங்களா அந்த கருவாடு நல்லது தோழி
நாங்க கருவாடுல்லா சாப்பிடுவோ இந்த சொறாப்புட்டு லா நாங்க சாப்ட மாட்டோ
ம் ம் ம் அது நல்லா இது ஸ்ட்ரென்து இன்னொன்னு நல்லா கொழந்தைக்கு நல்லா பால் வரு தோழி
செரி செரி தோழி கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாரியே நா எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே
நெறைய சாப்டுங்க வெஜிடபிள்ஸ் நெறைய எடுத்துக்கங்க நீங்க கொழந்த வந்து வய் வைத்துக்குள்ள இருக்கிறப்ப இந்த மாரி சத்தானது எ எ எ எப்டி நீங்க முக்கியம்ன்னு சொல்லி சத்தானது சாப்டிங்களோ
ம்
இன்னும் தொடர்ந்து ஆறு மாசோ நீங்க சத்தானதா சாப்டணும் நறைய தண்ணி குடிங்க தோழி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்
கண்டிப்பா கண்டிப்பா
நறையா இப்போ எப்டி நீங்க ப்ரெக்னன்சியில தண்ணி நறையா எடுத்துப்பீங்க
ம் ம்
நறைய தண்ணி குடிங்க
செரி செரி
பால்லாம் குடிப்பீங்களா தோழி
ஆ அதெல்லாம் குடிப்பேன்
ஆ பால் குடிங்க அது நீங்க எப்டி ப்ரக்னன்சியில சாப்பாட கம்மி பண்ட்டு மத்த ஐட்டம்லாம் நறைய வச்சு சாப்பிடுவீங்க தோழி
நா சாப்பாடு அத நறைய காய்கறி எடுத்துப்பேன் கேரட்டு கேரட் பீட்ஃரூட் தான் நறைய சாப்ட்டேனே
ம் ம்
கால பிரேக்பாஸ்ட் எப்பவுமே தோசை அந்த மாரி அஸ்யூசுவல் சாப்ட்டு செரி லெவன் ஓ கிளாக் போல கொய்யாப் பழம் சாப்டுவேன்
ரொம்ப நல்லது தோழி கொய்யாப்பழம் அவ்ளோ நல்லது தோழி
அதுதான் நான் அதிகமா சாப்ட்டேனே பிரெக்னன்சில அதுகப் அப்பறம் வெளியே எங்கேயாச்சும் போகும் போது ஹஸ்பண்ட் கூட ஜூஸ்னா ஃபாரெஸ்ஜூஸ் வநாதா அத்திப்பழம் குடிப்பே இல்லைன்னா அந்த வெண்ண பழம் இருக்கும் இல்லையா
அவகோடா
ஆ அவகேடோ அது
ம் அது ரொம்ப ரொம்ப நல்ல அ இது பழோ அவ்ளோ ஸ்ட்ரென்த்து குழந்தைக்கு
ஆமா
நானுமே என் சின்ன பையனுக்கு வந்து அவகொடா சாப்ட்டேன் தோழி
செரி செரி தோழி நீங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உதவியா இருக்கு தோழி கண்டிப்பா